என்ன‌ ப்ரோ
இப் எங்க இருக்க
ஆனா ப்ரோ கோயம்புத்தூர் போய்ட்டுக்க ப்ரோ
சேரி சேரி சாப்ட்டாச்சா
என்னா ப்ரோ
சாப்டியானா
ஆ சாப்ட்ட ப்ரோ நீங்க சாப்டீங்களா இல்லையா
இல்ல
இல்லயா ப்ரோ ஏன் ப்ரோ மணி எத்தன ஆவுது இன்னோ சாப்டாம இருக்கீங்க
சாப்பன்னூ லேட்டாதா
சாப்புட்னுமா சேரி சேரி ப்ரோ அப்றம் ப்ரோ என்னா பண்றீங்க
நா வேல பாத்துட்ருக்க ப்ரோ
வேல பாத்துட்டுருக்கீங்களா ப்ரோ
ஆமா
அதா எதோ சவுண்ட்லாங்கேக்குதா ப்ரோ
என்னா சவுண்டு ப்ரோ
எதோ காத்தடிக்கிற சவுண்டு கேட்டுட்டுருக்கு ப்ரோ
ஆ ஆமா ப்ரோ வேல பாத்துட்டுருக்க
சேரி சேரி ப்ரோ அப்றன் ப்ரோ காலேஜுக்குள்ளயா ப்ரோ இன்னிக்கு
இல்ல போல
ஞ்சா வேல ஓ வேல பாத்திட்டிருக்கீங்ளா ப்ரோ காலேஜ்ன்ட்ட
இல்ல ப்ரோ நா வேலதான் பாத்துட்டுருக்க
ஆ
இப்ப உக்காந்திருக்கன் ப்ரோ அவ்ளதா
உக்காந்திருக்கீங்ளா சேரி ப்ரோ என்னா வேல ப்ரோ
இதா
ஆ
இந்த ஃபிளாட்ல
ஓ சும்மா ஒக்காந்துருக்கீங்களா ஓ ஓ ஓ
அந்த அது ப்ரோ
அந்த இதா ப்ரோ ஆ ஆ ஆ எவ்ளோ ப்ரோ சால்ரி
மாசோ வந்து பய்ஞ்சி ரூவா ப்ரோ
அதான் ப்ரோ வருதா
ஆ
என்னா ப்ரோ இது இவ்ளோ கம்மியா சொல்றீங்க இன்னு இல்லை அதுக்குணு இவ்ளோ கம்மியா இருக்குன்னா
அ பார்ட் டைமா பாத்துட்ருக்க
ஓ பார்ட் டைம் பரவாயில்ல அதிகோ தா ப்ரோ ஃபுல் டைம்னு நெனச்சே இப்போ ஃபுல் டைம்னா எவ்ளோ தேட்டி தௌசண் எதாவதுஇருக்குமா ப்ரோ சரியா ஒர்க்லா ஹெவியா இருக்கா
சும்மா உக்காந்துக்கறதுதா
ஓ ஃபெண்டு இருக்குலா ம் ம் ம் பரவாயில்ல ப்ரோ உக்காந்துங்க வெயில் வெயில்ல எப்டி வேல செய்றீங்க
இல்ல ப்ரோ நலல்ல தா உக்காந்துருக்கே
இல்ல இல்ல வேல செய்யும்போது வெயில்லதான உக்காந்திருப்பீங்க
அது அப்ப கொஞ்ச நேரந் தான ப்ரோ குறுச்சுட்டு வந்துரலாம்ல
ஒ ஒ ஒ
இருக்கு போட்டு
ப்ரோ தண்ணி எடுத்து மேல ஊத்துவைங்க ப்ரோ வெய்லு தெரியாது ப்ரோ
அதுதா ப்ரோ கூழிங் வாட்டர்ல்லா வாங்கி வச்சுருக்கே
கூலிங்வாட்டறா அது வேணா அது புடிக்க வச்சீங்க எளுந்த உடனே எடுத்து மேல ஊத்திங்க இந்த அடிபைப்புல்லா இருக்குல்ல ப்ரோ அத எடுத்து மேல ஊத்தி
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்
நானா ப்ரோ நாலா கோயம்புத்தூர்பேயிட்டு இருக்கன் த்ரு
ஆ
கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்
ஒட்டஞ்சத்தூரா
ஆ ஆமாம்ப்ரு ஒரு ஜாப் விஷயமா போயிட்ருகே இன்னா ப்ரோ
கம்ப்யூட்ரா ஆ பேசிக்குத்தெரியும் ப்ரோ
அஆ
ஆ ஆ யா அடுத்ததுக்கு என்னா இப்பதா படுச்சுக்கிட் இருக்கே
அ
இந்த பாத்திலே ன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் போல இது முடிச்சிருவே எதுக்னா காலேஜ் முடுஞ்சுரு ப்ரோ அதுக்கப்றொ கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணலான்னு பாக்குறே
ஓ
ஆ அந்த நம்பர் தேடிட்டு இருக்க
ஜாப் இருந்தா சொல்லுங்கலா
ஜாப் ஆ பார்ட் டைமாவா
ஆமா ப்ரோ பார்ட் டைமு தா
பா டைம் தானே தெரியுது புரோ இதுதா சொல்றே இதுக்கு நிறைய இதுல இருக்கு ப்ரோ
செரி ப்ரோ எந்த ஊரா இருந்தாலு பரவாயில்ல ஏன்னா திருவாரூர் ப்ரோ
திருவாரூர்ல அங்க நெறையா ஜாப் இருக்குமே ப்ரோ
இருக்கு நா கொஞ்சோ வெளியில வல்லான்னு பாக்குறே
தெரியலையா
ஆ
ஆ ஆ செரி வாங்கப் ப்ரோ இது எப்பவும்னா இப்பதா வெளியில என்ன நடக்குதுன்டு கத்துக்க முடியு
ம்
வாங்க வாங்
அதா வெளில வரலானு கூப்பற வெளில வந்தாதா நல்லா இருக்கலா
அப்புறம் ப்ரோ கடுப்பா தா இருக்கு ப்ரோ எனக்கு வேற என்ன பண்றது ஓடி தா ஆகணு நம்
ம்
என்னா ப்ரோ நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க ஏ இன்னும கூப்பில்லயா யாரு
இன்னு இல்ல ப்ரோ
ஓக்கே ஓக்கே ப்ரோ சாப்டாச்சா இல்லயா ப்ரோ இன்னு சாப்பலையா
இல்ல ப்ரோ லேட்டா தா ப்ரோ
லேட்டானா என்ன மதிய சாப்பாடு தா வாங்கி குடுப்பாங்களா ப்ரோ
இல்ல அதாவ்து ஆமா அவ்ளோதா
என்னா ப்ரோ
இப்பதா டீயு வடயு சாப்ட்ட
ஆ ஆ
ஆ
எவ்ளோ ப்ரோ சேலரிலா குடுப்பாங்க இங்க இதுக்கு
எனக்கா
அ
ஆயரத்தி எரநூ ரூவா ப்ரோ ஒரு நாளைக்கு
ஒரு நாளைக்கா
ஆமா
என்ன ப்ரோ அதிகமா இருக்குக்கு
ஆமா ஆயர்த்தி எரநூ ரூவா ஒரு நாளைக்கு
ஐயோ அப்பா அப்டினா உங்க ஜாப்புக்கு ஏத்த வேற ஆள் இருக்கா அம்பர நானு வந்துரவா உண்மயா தா ப்ரோ அ காசு கொஞ்சோ தட்டுப்படா இருக்கு நானு வந்துர்றே அங்கே வேல பாத்துட்டு வீட்டுக்கு எடுத்து போனோம்ன ஆ
புரியல
ப்ரோ வாங்க
சொல்ற சொல்ற வாங்க
சேரி சேரி ப்ரோ தக்காதா இதா உங்கள எனக்கும்
என்னா ப்ரோ
அப்டி ஜாப்னா வேல இருந்த பாரு அப்னா கேட் டு பாருங்க இன்னொரு ஆள் இருக்காங்கன்ட்டு ஆ அங்க ஏதாச்சு வீடு தங்க தங்கறதுக்கெல்லா இருக்கா ப்ரோ
இங்க தங்கறது எல்லா கொஞ்ச தூரந்தா ப்ரோ போணு
தூரந்தான்னா வீடு வாடகைக்கெல்லா கெடைக்குமா
ம் கெடைக்கூ வாடகைக்குல்லா இருக்கு ப்ரோ வீடு ஆ
ம்
அதுசே இங்க தெரிஞ்ச்சு ப்ரோ எனக்கு
பிருச்சா ம்
இங்கெருந்து திருவா நாலு மண்நேரோ ஆனா ப்ரோ ஐஜி
ஐ ஜி
இந்ரா இந்ராகணேசன் ப்ரோ
ஓ அப்டியா
ம் ஆமா ப்ரோ
எத்தனாவது இயர் ஃபைனல் இயரா இல்ல செகெண்ட் இயரா ஃபர்ஸ்ட் இயரா ஃபைனல் இயரா ஓ
உங்களுக்கு உங்களுக்கும் ஃபைனல் இயர் தான
ஆ ஆமா நா பி கம்
முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க
முடிச்சுட்டு என்ன பண்றது
ஆ ப்ரோ
எதோ ஒரு வேலயத் தேடி போவேண்டிதா
எதாச்சு ஒன்னு பண்ண வேண்டி ஆ ப்ரோ
எதாச்சு ஒரு வேலைக்கு போ வேண்டியதா ப்ரோ
எதாச்சு ஒரு படிச்ச வேலைக்கி என்னா இப்ப என்னா படிச்சிருக்கீங்க
பி காம் ஃபைனல் இயரு
பி காம் பி காம் அதுக்கு பேங்ல எது ஒர்க் பண்லா ப்ரோ
ஒர்க் பண்லா சும்மாவே நம்ளுக்கு வரா படிப்பு அதுல அடுத்து இன்னொரு டிகிரிய போட்டு
அ அ அடுத்த டிகிரி படிப்பீங்ளா இல்லையா வாய்ப்பு இல்லையா என்னா சொல்றீங்க
வாய்ப்புகள் குறைவு குறைவு
குறைவு நிறைவு அது மேரியா
அ நீங்க
ஆ படிக்கினுந்தா ப்ரோ மேல
ஓ என்னா போறீங்க
ஆ ப்ரோ
பி ஜி என்னா குரூப் போட போறீங்க
ஆ எம் காம் முடிக்கினு ப்ரோ
எம் காமா எம் பி ஏ போடுங்க
ஆமா ஆமா எம் பி ஏ ஸ்ரைட்டா போட்டல்லாம் ப்ரோ
அ எம் பி ஏ போடுங்க ரெண்டு வருஷோ
அ அ அ
எம் பி ஏ போடுங்க டேலிய பண்ணுங்க
அதாங்க டேலி கோர்ஸுதா கம்ப்யூட் இப்பவே கிளாஸ் போறோ போபோறே ஒன்னா தேதிலேந்து
அடுத்து சி ஏ பண்ணிட்டு நேரா ஆடிட்ருதா
ஆடிட்டர்லா இன்னும் படிக்கினும் ப்ரோ அதெல்லா செட்லாயிட்டா அதாதா அதெல்லா செட்ல் ஆனா அதிக காசு வருஷத்துக்கே ஒரு லட்சோ வரு
ராஜ்ஜ வாழ்க்
அம்மாமா அதெல்லா இன்னும் மண்டைய பிச்சுக்கு இதா இருக்கு பாதி தெரியுது
ஆமாமா
வந்துருச்சி சீட்ல ஒக்காந்துருக்குறோ
என்ன ப்ரோ
அதா ஆடிட்டேல் போனா மண்டைய பிச்சுகிட்டு உட்காந்துருக்கனுன்னெ
ஆமா ப்ரோ பிச்சிடுதா உக்காந்துயிருக்கணும்
என்னா பண்றதுனு தெர்ல
சேரி ப்ரோ அடுத்த கால்ல பாக்லா
சேரி ஓகே ப்ரோ பாய் ப்ரோ
ஆ பாய்